இந்த ஆப்பிள் ஃபோன் ரிங் தெரிமா உங்களுக்கு
இது ஆ அது தெரியு ஆ அது தெரியு அதனாலதா நா சொல்ல ஒ த்ரீ மினிட்ஸ் இருக்கு வொர்க் முடியதுக்கு நா முடிச்ட்டக்கப்புறோ கீழ வந்துருவ அப்டின்ட்டே ஹ
ஒர் உங்க
ம் அது தெரியாது அது தெரியாது
ஏ சொல்ல வேண்டியதான அப்புறோ அப்ரோ அங்க கே கேப் பாங்க பாத்துட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணதலாம் பாத்துட்டு அப்ரோ கேட்பாங்கல்ல வாட்ஸ்அப்ல யாரு இவுங்க அப்டின்னு ல சண்ட வருல நா கேக்கறன் சொல்றன் இப்பயே சொல்ட்டா அப்ரோ பிரச்சன ஆகாதுல
அதெல்லா கேக்க மாட்டோ
எதுக்கு யாரு யாரு இவ
இல்லல்ல என்னோட ஐ டி அதாவது ஐ டி ய அவந்தா வச்சிருக்கா
ஆமா எல்லாரு வச்சிருப்பாங்க நானே வ
அ ஆனா என்னை விட அவ அதாவுது எதனா பண்ற தெல்லா அவ தா பண்ணுவா கஞ்சிகினு
ஓ ஐ டி ப்ரொபஷனல் ஐ டி பண்ணுவாங்களா இல்ல
எது ஆ அதாது அவ வந்து ஆல்ரெ டி வ விஸ்காம் படிச்சு ட்ரா ட்ராபேக் டிஸ்கன்டினியூ பண்ட்டு வந்தா
செஞ்சிருக்கோ
ஆமா விக்கி கொஞ்ச கிளிஞ்சிருக்கு
ஏ விஸ்காம் பண்
என்னது ஆமா விஸ்காம் பண்ண காலேஜ் லோயால காலேஜ் நல்ல காலேஜ் தான்
ஆ என் ஃப்ரெண்ட் லயோலா காலேஜ் தான் படிக்கிறான் விஸ்காம் இல்ல அவங்க எதா படிக்கிறானே மறந்துச்சு அந்த ஆடிட்டிங்லா பண்ணுவாங்கள
ம்
அது நல்ல காலேஜ்ல லயோலா காலேஜ்ல ஏன் அப்புறம் டிஷ் கண்டிணியூ
ஏதோ சம்திங் இஷ்யூ ப்ராப்ளம் அப்டின்னு சொல்லிருந்தா ச ஏதோ சம்பவம் பண்ட்டு வந்தானுன்னா
சரி சரி ஏனா அதுல ஈஸியா அவ்ளோ கிட்ச்சிடிது சீட்டு அத கடைச்சது நமக்கு நல்லா யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா லைஃப் ல செட்டல ஆயீரூக்கலா
ஆ நம்ம நல்ல காலேஜ் இது படிச்சவங்க எல்லாருமே என்ன
ஆமா
ம்
இப்ப நடிகை இப்ப ஆக்டரு அவங்க எல்லாருமே சில பேர் அங்கதான் பச்சவங்க அவங்களோட
ஆமா அந்த காலேஜ்ல என்னோவோ ராசி இருக்கு படிச்சங்கால ஏதோ ஒரு வகையில பெருசா வந்துறாங்க ஆமா
ஃப்ரெண்ட்ஸ் மத்த காலேஜக்கு பாக்
ம் ந நான் வந்து நான் வந்து நான் சொன்னன் இது மாரி என்ன முடியினு ன ஒரு என்ன ஒரு ஸ்ஸ் லைப்க்கு சான்ஸ் கடச்சிருந்திருக்கலாம் காலேஜ் ல அத விட்டு வந்து இருந்தது தண்டமா தண்டமான காலேஜ்ல சேர்ந்திருக்கியே அப்படின்னு ஆ ஆ அந்த காலேஜ்ல சேர்ந்தனால தான் உன்ன பார்த்தேன் அப்படின்தான் ஒரே வார்த்தை நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கப்பம் பேசவும் முல்ல
அப்படிேயே ஃபிளாட் ஆயிட்டீங்களா
நான் எங்க பிளாட்டானேன் வாயி அடக்கிட்டான் சரிடா பானிஸ் ஆ சரிடா அப்பா பானி சொல்றது கரெக்ட் தான் அமீனு
ம் இப்பன்ன நல்ல பையனா
ம் நல்ல பயன்றதுனால தானா இது பண்ண ஆஹா அந்த மாதிரி எதுவுமே இல்ல ட்ரிங்க்ஸ் அல்ல ஸ்மோக்ஸ் அல்ல பைய குட்
அத அத ரெஃபர் அத வெரிஃபை பண்ணிதான் அப்போ பண்ணிருக்கீங்கன்னா கரெக்டா
ஆமா அவனோட இது எல்லாமே சு சொல்லிட்டு நா இது பண்ணே
ஓ ஓகே ஓகே ஆஹ் சில பேர் வந்து மறச்சிட்டு அப்புறோ சொல்றேனு பண்ணுவாங்க அதுனால கேக்றே
அதாவது பண்ணுவாரா அதா து என்னது பகடி பக்கடி
ஓ
தம்பி தம்பி நீங்க வாங்கணா அப்டின் சொல்ட்டு மண்டையில வாங்குவாரு அட்சுட்ருவனன்
பண்ணிருக்கலாமா இல்ல சும்மா காமெடி பண்றாங்களா
ஆ சோ அது வந் அதெல்லா வந்து ஒரு தடவ ஒரே ஒரு தடவதா எடுத்தே அப்டின் சொன்னா அது எதோ வீட்ல இருந்தது எதோ விஸ்கியோ ரம்மோ தெர்ல எதோ குடிச்சிட்டு வீட்ல ஆட்டம் போட்டனால வீட்ல அம்மா ரைடு உட்டாங்க அத தாண்டி நா எடுத்ததில்ல அப்டின்னா ஒரே ஒரு தடவ மட்டு அத எடுத்து அனுப்ப சொன்னா ஆமா அத வந்து அவங்க அப்பா ஒழிச்சு வச்ச துனால எத்துக்
ஓ ஓகே ஓகே அவ அப்பா அப்போ செம இது போல அதா பைய்னுக்கு மாட்டின்னுருக்கைலே
அம்மா ஸ்ரிக்ட்டு அப்பாவு ஸ்ரிட்டு தா ரெண்டு பேரு ஸ்ரிட்டு தா
தெர்ஞ்சிது
அப்பா எந்த விதத்துல இருப்போ அந்த விதத்துல இருப்பாரு அம்மா கொஞ்சோ ட்ரிகராயிருப்பாங்க போல செத்தே
அ பேசுறீங் ஆ அம்மாகிட்டலா
இங்க வந்து அப்பா வந்து லா ஸ்டு வந்து கூட்ன்னு போவந்தாரு அப்ப மட்டு பாத்தே அப்பா அ பேசுனே பேசுன நா பேசுனால கம்முன் அதாவது அவ வந்து போயிட்டு லக்கேஜ் எடுக்க போயிட்டா பேகு ஹாஸ்டல் போய்ட்டா அதற்கு வந்து அவனோட ஃபிரெண்டு் பேசுனா அவ ஃபிரெண் இது மாரி என்னய எப்டி இன்ட்ருடியூஸ் பண்ணி வெக்குறது தவிச்சினிந்தா பைய
அப்பண்ணி வச்சாரா இல்லியா
பண்ல லாஸ்டா போபோது மட்டு பாய்னு சொன்ன
பைக்கு
அவர் வந்து வீட்டு்ல போய் கேட்டிருக்காரு இது மாரி ஏ இல்ல எதுல கார்ல கேட்டிருக்காரு யாரந்த பொண்ணு பா ஃபிரெண்டு தா பா அப்டின்னு சொல்லிருக்கா போல ஃபிரெண்டு பா அப்புனு அம்மா கிட்ட சொன்னாகூட ஒத்துப்பாங்க போ போல அப்
அப்பா கிட்ட சொன்னா எங்க அப்பாலா எங்க அப்பாகிட்ட அம்மா வந்து நோன்டி நோன்டி நோன்டி கேட்பாங்க
ஆமா ஆமா அப்டிதா வேர அதா அதா அதாது அதேதா சொன்னா இப்ப எல்லார் வீட்டுலயு அப்டிதா போல
ஆமா
ம்
என்ன கேள்வி கேக்க மாட்டாரு அப்பா ஏனா தோலுக்கு மேல வளந்துட்டா பைய அதனால அவ்ளா கேக்க மாட்டாங்க அத்னால அவுங்க அழகா விஸ்காம் லயோலா காலேஜ் நல்லா அமஞ்சந்திருக்கூ புஃல்லா முச்சிர்ந்தா பேஸ் ஃபண்டா அவனு உன்னோட சேம் தனா
ஆ அவ டூ தௌசண் சிக்ஸ் நா டூ தௌசண் சவன்
டூ தெளசண் சிக்ஸ் சவனா
அதாவுது ஆமா ஆம்மா நீங்க என்ன கேட்டிங்க
நா கேட்டதென்னனா அவுங்க போ ரெண்டு பேரு ஒரே கோர்ஸான் கேட்டே
அதாவது இன்ஜினியரிங்ல அவ வந் ஐ டி நானு ஏ ஐ எஸ்
ஓ அப்டிங்ளா ஆ ஒரே கிளாஸு ஒரே காலேஜு ஒரே டிபார்ட்மென்ட் அப்டினு நெனச்ச
ஆ ஒரே காலேஜ் ஜி இன்ஜினரிங்கு வேற வேற டிபார்ட்மெண்ட் நா மேல் கிளாஸு அ கீல் கிளாஸு
ஓ ஐ டி தா கொஞ்சோ அங்க தவ்லோத்தா காட்டுவாங்ளே கெத்து காட்டுவாங்ளே காலேஜ்ல
அதாவது அந்த பையனாலதா எங்குளுக் போன வாட்டி வந்து இது ஐ வியே கேன்சல் ஆயிச்சு
என்ன பையனால
எது எப்புடு தலைவ
ம் என்னாச்சு
கம்முண்னுயில்ல அதாவது அவனுங்க ஒரு பிளான் போட்டானுங்க எங்களுக்கூ அந்த பிளானுக்கு சம்மந்தோ இல்ல நாங்க ஒரு பிளான் போட்டு நாங்க ஒரு ரெண்ட் நாள் போற மாரி ஆனா காலேஜ்ல ஒரு நாள் தா குத்தா ஒரு நாள் தா குடுப்போ அப்டினானுங்க எங்க வந்து கிளாஸ்ல வந்து மறச்சு இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் இயர்ன்னா ஒன்டே தா செகண்ட் இயர்னா டூடே அது மாரி அவுங்க வெச்சிருந்தாங்க
தேர்ட் இப்போ செகண்ட் இய இப்போ இப்போ செகண்ட் இயர் தேர்ட் செம்னா த்ரீ டேவா ஆ
ஆம்மா செகண்ட் இயர்னா சேம் டூ டேஸ் த தெர்ட் இயர்னா த்ரீ டேஸ் த்ரி டேஸ் அததா அந்த வருஷத்த பொருத்து அந்த அது மாரி ஒரு ஒரு டேஸ் இன்கிரீஸ் பண்ணுவாங்க போல ஐ விக்கு குடுத்தடுத்தாங்கனா எங்க மேம் என்னா பண்ணாங்க தெரியுமா ஒன் டே வாங்கிட்டு மறுநாள் வந்து எதனா லீவு வரும்ல அது மாரி எக்ஸக்ட் பண்ட்டு நம்ப ரெண்ட் நாள்ள முடிஸ்ட்டு வரலா அப்டின்னு வெச்சிருந்தாங்க இந்த பிளான போயிட்டு எதோ ஒரு பையன் கிளாஸ்லந்தா அந்த கிளாஸ் ட போயி ஸ் ம் ஃபிரெண்ட்ல சொல்ட்டானான் தெர்ல ஆமா அவனுங்க ஒரு பிளான்னு அதாவது அவனுங்க அ எங்களுக்கு மேல ஒரு இது மார் பண்ணுங்க போல அவனுங்க வந்து எக்சட் பண்ணி த்ரி நாளா மாத்திருக்கானுங்க அவுனுங்க ஒரு பிளான் வெச்சிந்த ஆமா ஆமா ஆமா அவனுங்க ஒரு மூணு நாள் வெச்சிருக்காங்கப் போல கொத்ததே என்னமோ ஒரு நாள் தா இவனுங்க ஒரு சைடு வெச்சிந்தாங்க அந்த இவனுங்க வந்து இவனுங்க ஒரு கேங்கு நாலு பேரு கேவா அவுங்க வந் து இந்த ப்ளேன் வச்சிருந்தாங்க அந்த பிளான் வந்து அவுங்க கிளாஸ் ஒத்துக்கல்யா அதுனால ஏஏடிஎஸ்ல ரெண்டு நாள்ளு ப்ளேன் போறாங்கன்னு எங்கள போய் மாட்டி உட் டாங்க அத்னால எல்லாருக்குமே டூர் தானால் அதாவ்து நாங்க எங்ளுக்கு எங்க ப்ளான வந்து ஒத்துழைக்கலனால யாருமே போ வேணானு பண்ணிட்டோ அப்டின்றா அருமைடா இதுக்காகதா செங்கல்பட்டு போய் ட்ரெஸ் எடுத்துனு வந்த அப்டினு
டிரெஸ்லா எத்துனு வந்யா போய்ட்டு
ஆமா ஐஸ்
வாகமானா ஆகமான் நல்லாருக்குமே
வாகமன் வொண்டுர்ளா அதுதா ட்ரிப்பே எங்ளுக்கு ஆமா வாகமன் கொச்சி ஒன்ருலா கொச்சி ஒன்ருலா வாகமன் ஏங்கணா அது மாரி
ரைட்டு ந ல்லாதாருக்கு வாகமான்
ஆமா நல்லா இருக்கும் செரி அதுக்கேத்த மாரி ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் இருக்கணும் ஆமா அதுக்கேத்த மாரி ட்ரெஸ்ஸிங் இருக்கணும் என்னான்னா போய் செங்கல்பட்டுல போய் ட்ரெஸ்ஸ எடுத்துட்டு வந்தே கடைசில அந்த டிரெஸ்ஸ போடதான் அந்த எத்தன டிரரெஸ்ஸு கூடதா கல்ச்சர்ல பொடவைலயும் போட்டோ எடுத்தானா
ஓ போட்டோ எல்லா எடுத்திருக்கீங்களா
நா யுமோ
ஆ என்ஜாய் என்ஜாய் தப்பில்ல
அப் ம்ம்
இப்பயு போனெல்லா போயிட்டு இருக்கா இப்போவு அவுங்க ஊர்ல இரு இருக்காங்க இப்போ உங்ககிட்ட பேசுவாங்களா
அது எப்பனா வந்து அவுங்க வீட்டுல ஆளுங்க இல்லனா பேசுவா எங்கிட்ட வெள்ளிய அதா வெளிய எப்பலா போனா வெளிய வந்தாலு ஃபோன் பண்ணுவா அதாது வீட்டுக்குள்ள இருந்தானா நா வீட்ல ஆளுங்க இருந்தா போ பேச மாட்டோ நா சொல்லாட்டு ஆனா நம்ப அப்டி இந்த வீட்ல எங்கம்மா எதுர்ல இருந்தாலு வீடியோ கால வெச்சு முன்னாடி ஹெட்செட் போட்டு நா பேசுவே
டாங்க அவ்ளோ வித்தியாசோ ஆமா என் பொண்ணுங்க எவ்ளோ கிரிமுனல் னு எங்களுக்கு தெரியாதா நாங்க எத்தனை பேரு பாத்து இருக்கோ
உம்
எப்டி இதா ஃபஸ்டா இல்ல செகேண்டா தேர்டா ஃபோர்தா பிஃப்தா
சே சே அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது ஆனா வந்து நா வந்து வந்துட்டே வெளிய ரொம்ப பேசல்லா
ஆ என்ன பெய்த
ஆ
என்ன ரீசன் வெளிய வந்துட்டீனு சொன்னீங்கள
அது வந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு
புரியல
பிராப்ளம் ஆயிச்சு மீன்ஸ்சு அண்ணா ஒருத்தவுங்க வந்து பாத்துட்டாங்க அவுங்ககூட பேசுன இந்த சேட்ட புடிச்சி கேட்டு விட்டா என்ன அவ பேசா முருகினு போயிட்டா நா எனக்கு வந்து என்ன பண்றதுனு புரில அப்போ அப்ப இருந்து ஸ்டேஜு எதுமே வேணானு வன்ட்ட
அது எப்போ
அது வந்து ஸ் கூல்ல
டென்த்ல
ம் சில டூ ட்வெல்த்ல
டூவல்துலையா
ஆமா
அப்புறம் வந்து பேசவே இல்லையா உங்ககிட்ட ட்ரை பண்ணிப்ப நே பேச
நா லீவ் பண்லேயே சாட்டர்டே பண்ட நா வந்து லீவு பண்றேன்னு சொல்லிட்டுதா வந்தே வராது திருப்பி நானு வரமாட்டே அவளோ தா ஆ அ நீ வரதான்னு சொல்லா நா வரமாட்டலனு சொல்லிட்டு வந்துட்ட ஆ அதுக்க அப்புறம் அவனே டிஸ் அன் ஃபாலோ பண்ட்டு போயிட்டா
ஓ அது எத்தனநால்லருந்துச்சு அந்த ரிலேஷன்ஷிப்
அது எங்க அ இது அது நா வந்து அந்த பையனா வந்து நேர்ல வந்து உங்காஞ்சி தெளிவா பேசனது இல்ல எல்லாமே போன்ல எங்க அதுவு பிடிக்கல பையனா வந்து நேர்ல பேசனு அவன் டியூஷன் டைம்ல வந்து கொஞ்ச இது பண்ணா இல்ல பசங்க இருக்குறாங்க வரமாட்டே அப்படின்ட்டா ஆ எனக்கு சரி வேணாரமாரியாச்சு
ஏ நீ சொல்றதானே ஏ வந்து பேசுனா கொறஞ்ச போய்டுவ அப்டின் கேக்குற்தான நானே ஒரு பொண் நானே தைரியமா போ தைரியமா இருக்கே நீ தான்டா அப்டின் கேக்குற்தான